ஆ நீ
ஆ எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேன் அண்ணி நீங்க எப்படி இருக்கீங்க
நான் நல்லா இருக்கேன் நீ
வீட்டு்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா
ஆஹ் நல்லா இருக்காங்க ஒரு டவுட்டுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன்
சொல்லுங்க அண்ணி
அன்னைக்கு புரோட்டின் தோசைக்கு வந்து ஒரு ரெசிபி மாதிரி சொன்னீங்கள
ஆமாஅண்ணி ஆஹ் சொல்றேஅண்ணி சொல்றே
ஆஹ் கொஞ்சம் சொல்லுங்க
இப்போ புரோட்டீன் தோசைன்னு பாத்தீங்கன்னா நமக்கு சத்துக்கள் வந்து அதிகமா நமக்கு சாப்பாட்டுல இருந்து கிடைக்கிறது இல்லால்ல அண்ணி அதனால இந்த மாதிரி நம்ம வந்து பயர் வகைகள் இருந்துெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்ல சத்துக்கள் வந்து அந்த ஒரு சத்து நிறைய கிடை கக்கிற மாதிரி அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம்
ஓ அப்படியா
அதனால வந்து இந்த மாதிரி பயர் வகைகள் தோசை வந்து நல்ல தண்ணி உடம்புக்கு அதனாலதான் அன்னைக்கு நான் செஞ்சு கொடுத்தேன் சாப்பிட்டு பாத்தீங்களா நல்லா இருந்ததா
ஆஹ் நல்லா இருந்துச்சு அண்ணி சரி அததான் செய்யலாம் ஆஹ் எப்படின்னு உங்ககிட்ட ரேஷோ கேட்டுட்டு அத படி செய்யலாங்கிறதுக்காக தான் கால் பண்ணேன்
ஆஹ் சரிங்கண்ணி இப்போ நீங்க வந்து பயர் வகைகள் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் பாத்துக்கோங்க இப்போ பருப்பு பருப்பு துவரம் பருப்பு கடலைப்பருப்பு அரிசி இதுகள எல்லாம் ஊற வச்சு நீங்க ஒரு அடை மாதிரி செய்யலாம் அதுவும் பு்ரோட்டீன் அதிகமா இருக்கிற உணவு தான் அண்ணி
சரி அது எவ்வளவு ரேஷியோ எடுக்கணும் அப்படிங்கறத சொல்றீங்களா
ஆஹ் சொல்றேங்க பர்ஸ்ட் வந்து துவரம் பருப்பு நீங்க வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டீங்கன்னா கடலை பருப்பு வந்து ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கோங்க அரைடம்ளர் கடலைப்பருப்பு ப்பு அதுக்கப்புறம் அரிசி ஒரு அரை டம்ளர் இது ரெண்டும் மூணு சேர்த்து ரெண்டு டம்ளரா வந்துருமா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஞ்சம்உளுந்து போட்டுக்கோங்க
சரி
இதெல்லாம் போட்டு நைட்டே நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு காலையில எழுந்திரிச்சுட்டு நல்லா அதை அரைச்சிட்டு கூடவே கொஞ்சம் பெருங்காயம் சின்ன பெருஞ்சீரகம் சின்ன ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயம் இதெல்லாம் போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கேஸ் பிடிக்கது எல்லாம் பருப்பு வகைகள் இல்லைங்களா அதனால போட்டுட்டு கொஞ்சம் அது கூடிய இந்த வரமிளகாவையும் போட்டுக்கோங்க போட்டு ஊற வச்சுட்டு காலையையில் எடுத்து ந கழுவிட்டுதான் ஊற வைக்கணும் நைட்டே நல்லா கழுவிட்டு ஊற வச்சிருங்க காலையையில் எழுந்திரிச்சு அதே தண்ணியோடே போட்டு நல்ல மிக்சியில அரைச்சிட்டு ரொம்ப குழ குழ நரைக்க வேண்டாம் கொஞ்சம் அஹ் திரி திரியான்னு வச்சுக்கோங்களே கொஞ்சம் ஆஹ் இருக்கிற மாதிரி குறை குறைப்பா அரைச்சுக்கிட்டு அதுல தோசை சாப்பிட்டீங்கன்னா தோசை வார்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அண்ணி உடம்புக்கு ரொம்ப நல்லது ச அத்து கூட அடான்னு சொல்லுவாங்கத அது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இப்போ சுண்டல்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அஹ சுண்டல் இருக்கு இல்லைங்களா கருப்பு சுண்டல்
ஆமா
அதே ஊற வச்சு கூட தோசை பண்ணலாம்
ஓ சுண்டல் மட்டுமா
அஹ சுண்டல் மாத்ரமே சுண்டல் மாத்ரமே ஒரு ரெண்டு டம்ளர் வச்சுக்கோங்க சுண்டல் மாத்ரம் ரெண்டு டம்ளர் அப்புறம் அரிசி ஒரு கால் டம்ளருக்கு இத அதே மாரி கழுவிட்டு நைட் டு ஊற வச்சிருங்க ஊர வச்
இதுக்கு உளுந்தெல்லாம் தேவைப்படாதுங்களா
கொங்க இதுவே போதும் நமக்கு தோச வந்துரும் நல்லா வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கங்க அந்த பிசு பிசுப்புக்காக தா உழுந்து போடுறோம் வேணும்னா கொஞ்ச வேணா போட்டுக்கலாம் ரொம்ப இல்லாட்டியும் சும்மா ஒரு கை அந்த மாரி போட்டுக்கோங்க உம் போட்டு நைட் டே அத நைட் அதே மாரி ஊற வச்சிருங்க நல்லா ஊற வச்சுட்டு கழுவி ஊற வச்சிருங்க காலையில் எடுத்து அந்த கழுவன தண்ணி சுத்தமா தானே இருக்கும் அதோடயே போட்டு மிக்சில போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த வரமொளகா போட்டுக்கோங்க அதே மாரி இந்த பெருஞ்சீரகம் சின்ன சீரகம் போட்டுக்கோங்க அது ஏன்னா கேஸ் இது பண்ணாம இருக்கிறதுக்காக தான் அத போட்டு சுட்டீங்கன்னா ரொம்ப ஹெல்தியும் கூட இது அண்ணி அதே மாரி நம்ம உடம்பு மெளியறவங்களுக்கு இது நல்ல உணவுன்னு வச்சுக்கோங்களேன்
உஹம் புரோட்டீன் நம்ம உடம்புல சேரணும்னா இந்த மாரி செஞ்சு சாப்
ஆமா இந்த மாரி செஞ்சு சாப் ப்பல்லாம் பச்ச பயிர்லயும் செய்யலா
இதுக்கு என்ன விதமான நம்ம சட்னி வகைகள எடுத்துக்கலா
ஆ இதுக்கு வந்து நீங்க கார சட்னி எடுத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்ச நல்லா இருக்கு ஏன்னா இது வந்து மாவு இருக்கிறதுனால கொஞ்ச ஒரு மழுமல்லு டேஸ்ட் வெச்சிருக்கோ அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்றீங்கன்னா கொஞ்ச தக்காளி சட்னியவே கொஞ்ச காரமா அரைப்பாங்க இல்லைங்களா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கொஞ்சம் காரமா அரைச்சுக்கிட்டீங்கன்னா அந்த சட்னி நல்லா இருக்கும் அப்புறம் தேங்கா சட்னி இன்னும் கொஞ்சம் காரமா நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அண்ணி இதுக்கு
ஓ சேரி சேரிங்க
ட்டு பாருங்க நல்லா இருக்கு மித் மிதமான சூட்லயே வச்சு சுடுங்க ரொம்ப வச்சுட்டோம்னா பருப்புகள்னால சீக்கிரமா கருகறக்கு வாய்ப்பு இருக்கு அதனால சிம்முலே கொஞ்ச வச் வச்சு சுட்டீங்கன்னா நல்ல வெந்து நமக்கு நல்லா வரும் அந்த தோசை
ஓ சூப்பர் அண்ணி
ஆமாங் அண்ணி ஆமா ஆமா இது வந்து வயஸ் வங்களுககெல்லா இப்ப வந்து நம்ம பருப்பு வேக வச்சு அப்ப எல்லா கொடுக்க முடியாது இல்லங்களா அப்ப இந்த மாரி குடுக்கறப்போ உணவு காலயில டிஃபனு குடுத்த மாரி ஆயிச்சு நமக்கு புரோட்டீன் ச த்தும் போன மாரி ஆயிடுச்சு
ஓ சேரி அண்ணி சேரி சேரி நீங்க இத அடிகடி செய்வீங்களா
ஆ எப்பயாவது ஒரு தடவ செய்வே அண்ணி இப்ப செய்யறதுல முதல்ல செஞ்சுட்டு இருந்தே இப்ப நேரோ இருக்கறது இல்ல ஊற வைக்கிறதுக்கு இப்ப செய்யறது இல்லங்கண்ணி ஆமா ஆனா செஞ்சு சாப்டுறது நல்லதுனனு வச் வச்சுக்கோங்களே டெய்லி சாப்ட்டோனா நல்லது
சேரி சேரி சேரி அப்புறம் ஸ்கூல்ல ஒர்க் எல்லா எப்டி போயிட்டுருக்கு
பரவாயிலங்கண்ணி போயிட்டு இருக்குது ஸ்கூல் போயிருக்கு இப்ப தானே தொடங்கிருக் கிது அதனால இப்பதா ஃபஸ்ட்ல இருந்து நடத்திட்டுருக்கோ
சேரி உங்க
ஓர்க்க எப்படி அண்ணி போகுது ஆமாங்க அண்ணி எங்க ஏரியாலயில மழ பாத்துக்கோங்க ரெண்டு மூணு நாளா நல்ல மழ இன்னைக்கு நல்ல மழ பேஞ்சிருக்குது
ஓ இன்னைக்கு மலயா உங்களுக்கு
எங்களுக்கு இன்னைக்கு மழ நல்லா பெஞ்சிருக்குது இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நல்லா தூறிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களே ரிஸ்லிங்கா அப்டியே இருக்கு
ஓ செரிசெரிசெரி பரவாயிலல ஈவினிங் மழ பெயறதுனால
ஆமாங்க ஆமா ஆமா அதே மாரி நமக்கு கொஞ்ச அந்த வெயிலுக்கு கொஞ்ச மிதமான ஒரு சூழ்நிலை கிடைச்சிருக்குதுன்னு பாத்துக்கோங்களே அதனால பரவாயில்லதா ஆமாங்கண்ணி ஆமா இல்ல அதுக்கு காயறது கொஞ்ச கஷ்டம்தா ஏன்னா இந்த மழ வந்ததுனால கொஞ்ச கஷ்டதா வெயிலிருக்கிற நேரங்கள்ல போட்டுட்டு எடுத்துக்கலா அப்டின்ட்டு அப்படிதா போட்டுட்டுருக்குறங்க
ஓ செரிங்கன செரி செரி
செரிங்கண்ணி
அண்ணா பிள்ளைங்க எப்படி இருக்காங்க
நல்லா இருக்காங்க நீ எல்லாரும் நல்லா இருக்காங்க நீங்க சாப்பிட்டுட்டீங்களா
ஆஹ் நாங்க சாப்பிட்டோனே
சேரிங்கண்ணி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இது சீக்கிர ஜீர்ணமும் ஆகும்
உம் உம் சேரி சேரி தோசை மட்டும் தான் செய்வீங்களா இல்ல வேற ஏதவும் புரோட்டீனுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுமா
தோசைன்னா ஆஹ் தோசை மட்டும் தான் வேற என்ன சொல்றீங்க
இல்ல இந்த புரோட்டீனுகு தகுந்த மாதிரி வேற எதுலயாச்சும் நம்ம புரோட்டீன் நம்ம உடம்புக்கு சேற மாதிரி சத்தானது தோசை மட்டும்தான் பண்ணுவீங்களா இல்ல வேற ஏதாச்சும் டிஃபன் ஐட்டம்ஸ்
ஆஹம் ப கொலக்கட்டைய எல்லாம் பண்ணலாம் நீதி இதுலயே பார்த்துக்கோங்க கொஞ்சம் இந்த பருப்புகள் ஆமா ஆமா இந்த துவரம் இந்த கடலை பருப்பெல்லாம் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு மிக்ஸ்சில போட்டு கிரைண்ட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப தண்ணி ஊத்திர வேண்டாம் பிடிக்கிற அளவுக்கு வச்சு கொஞ்சம் நாட்டு சக்கரைய எல்லாம் போட்டு கொலக்கட்ட மாதிரி கூட நீங்க பண்ணலாம் அதுவும் நல்லா இருக்கும் அதுவும் ஹெல்தி ஃபுட் தா அதுவு நல்லா இருக்கு கொஞ்சோ தேங்காய்ல்லா கூட துருவி போட்டுக்கலா
ம்
அந்த மாரி செய்யங்க ஆனா அடை ரொம்ப நல்லத நீ அட செஞ்சி பாருங்க டேஸ்ட்டாவு இருக்கு
ஓ சேரிங்க சேரி
போட்டு செஞ்சி பாருங்க டேஸ்டாவு இருக்கு அப்புறோ பச்சைப்பயிர் தோசையு நல்லா இருக்கு பாத்துக்கோங்க
ம் பச்சை பயிர்தா இங்க வீட்டுல யாருமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க அது கொஞ்சோ கொலகொலப்புதன்ம இருக்குமா அதனால எடுத் கத்துக்க மாட்டேங்கறாங்க நீங்க சொல்ற மாரி தோச செஞ்சி குடுத்த ஒரு வேல சாப்
ஆ ட்ரை பண்ணி பாருங்க ஆமா கொஞ்சோ அரிசி டி மட்டு அர டம்ளர் போட்டுக்கோங்க அதுக்கு அப்ப அந்த கொலகொலப்பு தன்மையைஎடுத்துக்கு அரிசி ஊற வச்சுக்கோங்க பயர வந்து ஒரு டம்லரோ
இப்ப நம்ம ஒரு ட்டம் ரெண் டம்லர் போட்ட ஒரு நேரத்துக்கு தா அது வைக்கணுங்களா இல்ல நம்ம அத வச்சி யூஸ் பண்ணிக்கலாமா
அவ்ளோவுக்குதா வரு அவ்ளோவுக்குதா வரு ஒரு பத்து அவ்ளோ தோசதா வருன்னு பாத்துக்கோங்களே ஃப்ரெஷ்ஷா சுடறது ரொம்ப நல்லது கண்ணிது ம் ஆ ஆமா ஃபரிட்ஜல வச்சி வச்சோம்னா கொஞ்சோ அந்த கிது போன மாரி இருக்கு மத்தபடி ஃரெஷ்ஷா செஞ்சுக்கிறதுன்னா அப்பிடி ஆட்டி வச்சிக்கலா பச்ச பயரு வந்து இந்த முல கட்டுனதுற்க் க்ல்லைங்களா அந்த முல கட்டுனதுல செஞ்சோம்னா இன்னமு நமக்கு சத்து கல்யாண்ணிய ஒடம்புக்கு பெண்களுக்கு வந்து இந்த முதுகுவலி வரது எழும்பு முட்டு வலி வரது இது எல்லாமே குறையுன்னு வச்சுக்கோங்களே இந்த மாரி செஞ்சி சாப்ட்டம்ன்னா மொல கட்டுனதெல்லா சாப்டம்ன்னா
ஆமா ஆமா மொலக்கட்டுனது சாப்புணுன்னு சொல்லுவாங்க ஆ நீங்க சொல்ற மாரி அதரி அத தோச அ ட அந்தந்த மாரி பண்ணி சாப்ட்டா கூட நம்மள க்கு நல்லதார்
ஆ ஆ சும்மா குடுத்தாலு நம்ம சாப்ட மாட்டாங்க நம்ம பிள்ளைக பசங்கல்லா அப்ப நம்ம இந்த மாரி குடுத்தோம்னா பிள்ளைகளுக்கு சாப்டுவாங்க நீ பணியாற மாரில்லா செஞ்சு குடுக்கலா
ஓகே ஒகே
உம் உம் ட்ரை பண்ணி பாருங்க நீ ட்ரை பண்ணி பாத்துட்டு சொல்லுங்க
ஆ உங்களோட பேசுனதுக்கு ரொம்ப சந்தோஷோ ரொம்ப நன்றி அண்ணி அ சரி ஒகே அ ஓகேங்க